சீசன் ஒன் பாத்துட்டு சீசன் டூ பாருங்க
எது சீசன் ஒண்ணு
சீசன் ஒன்னு இருக்கு சீசன் டூ அப்டியே பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு சீசன் ஒன் போனீங்னா அதுல ஒரு முப்பது எபிசோட்ருக்கு அந்த மாதிரி சீசன் டூல போனா அதுல கொஞ்ச எபிசோட் இருக்கு இதோட கண்டினியூவேஸ் ஒரடியா பாத்ததா புரியு நாங்க நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கு போது சீசன் ஒன் பாத்துட்ட ஒரு வருஷோ ஆயு சீசன் டூ வர்ல ரொம்ப ஏங்கி போய்ட்டோ தேட் இயர் படிக்கு போதா சீசன் டூ வந்துச்சி ஆமா இப்ப உங்களுக்கு அப்டி இல்ல நீங்க அப்டே தொடர்ச்சியாவே பாத்தல்லா நடுல கேப் உட்டனனா பாதி மறந்தே போச்சி கதையே மறுபடியு ஒரு அ கொஞ்ச பாத்துட்டு அப்புற சீசன் டூ பாத்தோ நீங்க ஒரடியா பாத்துருங்க நா லவ் அவ் ங்கோ அவுங்க லவ் வேறதாக்கா இன் ஆமா இங்க இந்தியன் லவ்வோட ரொம்ப கேரிங்கா இருக்க மாரி காட்டுவாங்க சின்ன சின்ன விஷ்ய கூட அது ரொம்ப கேரிங்கா இருக்க மாரி இருக்கு நம்ம நல்லதா இருக்கு
ஆமா அது நானுமே அது வந்து நல்லதா இருந்துச்சி இப்டி இருக்கே நம்பயே இப்டில்லா எடுக்க மாட்றானே இவ ஓட்ட கதயே ஓட்றானுங்க வில்லி கத இந்த கத ட்ராமா அந்த பொண்ணு ஏழயா இருக்கு அத கல்யாணம் பண்ணுவாங்களா அத ஏத்துக்க மாட்டாங்களா
இட் ஆனா ஆமாமா
நெறைய மோஷ்லி பாரு அந்த பொண்ணு ஏழையா இருக்கு அவுங்க வீட்ல வேல செய்ய வரு அத வந்து அவ வாங்க பயனோட பொண்ணுக்கு கல்யாண பண்ணிப்பாங்க இவலா அத ஸ்டாப் பன்ட்டு கல்யாணத்துல போய் இந்த பொண்ணு வேற வழி இல்லாத கல்யாண பண்ணி வப் பாங்க
அதே தா
அவ வாழ்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடு அதா கத அப்டிதா ஓ ஓட்றானுக ஓட்டு ஓட்டுனு நல்லா ஓட்டுறானுங்க உருட்டுறானுங்க ஒரே கதய போட்டு சும்மா கடுப்பானங்க கடுப்படிப்பானுங்க டி
எது மலையாளம் பாப்பீங்களா மலையாள மூவிலா
என்னதுதா புரியாதே
தமிழ் டப்புதா சொல்றே
ஆ தமிழ் டப்புடுதி நா சொல்லு எனக்கு தெரியாது மூவி எதுன்னு சொன்னா நா பாப்பே
ஏ பேய் படல்லா பாப்பீங்ளா
எனக்கு பேய் பட தாண்டி ரொம்ப புடிக்குமே நெஜமாதா எனக்கு பேய் படண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடா உக்காந் எங்க வீட்டுக்காருல்ல எதுக்குதா நீ ஏங்க பேய் பட வந்துகுதா பேய் எதுக்குதா நீ பேய்ப்படத்த இப்டி பாக்கற அது ஒரு இன்ட்ரஸ்ட் எனக்கு அது புடிச்சிக்குது
சொல்ற அது அந்த பேய் படத்த இப்ப மாறந்திட்டே பூதகாதம்
பூதகாதம்
ஆ பூதகாதம் இது பாக்க கொஞ்சோ கோலாறு மாறி இருக்கு ஆரம்பத்துல புரியாத மாறி கொஞ்ச அப்டிதா போவு அதுல
ஆ
கட்ட மாட்டங்க்கா ஆனா அதுல ப அந்த ரேவதி இருக்காங்கல்ல அவுங்க இருப்பாங்க அவுங்களு ஆ ஹீரோயின் ரேவதி இருக்காங்கள பழைய நடிகை
மா
அவுங்களு அவுங்க பைய மட்டுதா காட்டுவாங்க அந்த பையனுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க அவ்ளோதா ஃப்ரெண்ட்ஸ் உ பைத்தியம் மாறி காட்டுவாங்க பேயே ஆனா ரொம்ப பய காட்டுற மாறி இருக்கு லாஸ்ட்ல்லா ஆனா எ நா சிரிச்சுகினே தா பாத்த அத எனக்கு சிரிப்பு தா வருது
அப்புடியா வேற பூதகாதம் வேற எதாவது பலோ
ஆ நா நெறையா பாத்துட்டு சொல்ற மறந்துட்ட நெறையா பாப்ப நானு நெறையா லவ்
மலையாள டப்புடு படோன்னு போட்டா வருமா ஆன்லைன்ல ஏன்னா நா ஒய் ஃபை தான் டி த்து வெச்சுக்கிறே எது வேணா பாக்கலால ஒய் ஃபை தா கானெக்ட் பண்ணி வெச்சுக்கறனே டெலகிராம்மா வெச்சிக்கலையே
டெலகிராமாலானு வெச்சுதா இருந்தே இப்போ என்னனு தெர்ல ஃபேன் பண்ட்டாங்களா என்னனு தெர்ல யூசே ஆக மாட்டிது
ஆ அதெல்லா ஏ ஆஃப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது எதா ஒன்னு டெலிட் பண்றுவே நா அதனா எதுவுமே வெச்சிருக்க மாட்டே இன்ஸ்ட்டா தா இருக்குது ஏன்ட
நீங்க குரோம்லே இல்லனா இசை டப் டாட் காம்னு போட்டு அதுல சர்ச் பண்ணி பாருங்க
அதுதான் டி மலையாள மூவினு போட்டா வருது டப்புடு தமிழ் டப்புடுனு போட்னுமா அதுல மலையாள மூவி தமிழ் டப்புடுனு பேய் மூவில்லா போட்டா வருல்ல
ஆ வந்துரு வந்துரு பூதகாதம்னு பேர போட்டு தமிழ் டப்டேனு போடுங்க வந்துரு
ஆ ஆ வேற எதாவது இன்ட்ரஸ்ட்டிங் மூவி எதாவது தெரியுமா
ம் நெறைய பாத்து சொல்ற நெறைய பாப்ப நானு அப்ப அப்ப பாத்து பாத்துட்டு அப்டியே லேப்டாப்ல வெச்சிருப்பனா டெலீட் பண்ணிடுவ நெறியா இருக்கு அதுமேரி
நல்லா வருவ டி நல்லா படம் பாத்துக்கிற எனக்குதா இந்த வாய்ப்பு நா வீட்ல தா இருக்க ஏ பசங்கள பாத்துக்க அப்டியே டைம் ஓடி போச்சு எனக்குமே மூவி பாக்கணு அப்பனா இந்த தடவ பாத்துரவேண்டி தா எங்க வீட்டுக்காரு கூட படோ பாக்கணுன்னா நா ரொம்ப ஆசப்படுவே அந்த மனுஷே க்கே வர மாட்டாரு கடுப்பா இருக்கு எனக்கு ஆனா நா ஊர்ல இருக்கும்போதெல்லா வருவாருடி நா படோ எடுதுன்னு வருவாரு ஒக்காந்து பாப்போ அது நல்லா இருக்கு ஸ்நாக்ஸ்லா செஞ்சு வச்சின்னு படத்துக்கு உக்காருவோ தேட்ருல ஒக்காற மாறி நெஜமாதா பாப் கான்ல்லா வாங்கின்னு வந்துருவோ ஐஸ்கிரீம் வாங்கின்னுவந்து வச்சுபோ வீட்லயே இதெல்லா நடக்கு கதவுல்லா குளோஸ் பண்றுவோ ஸ்கிரீன்லா இவரு அப்ப பொந்து தெரிய கூடாது ஃபுல்லா இருட்டா இருக்கு வீடு
ஆ ஆ
ஆமான்டி ஜன்னல் ஜன்னல்ல இருக்குற ஸ்கிரீன் எல்லாத்தையு ஈத்து உட்டுட்டு் ஏ பார்டி டூ இன்ச் டிவிதா எங்கள்து கொஞ்ச பெருசா தான இருக்குது அந்த டிவியில ஒக்காந்து நாங்கமான படம் பாப்போ ஏ பசங்க எல்லாரையு இன்க்ளுட் ஒக்கார வச்சி அவனுங்க அடிக்கடிக்கு அழுவுவானுங்க அப்பதா லைட்டு போடுவோ அது வரிக்கு நாங்கமாட்னு வா அப்டி இல்லன்னா அவல்லா தூங்க வச்சு நைட்ல படோ பாப்போ நாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரக்கு படோ பாப்போ ஆனா இங்க வந்ததுலேந்து ஒரு நாள் கூட இந்த படம் பாக்க வரமாட்றாரு டி கடுப்படிக்கிறாரு
வேலக்கி போய்ட்டு அப்ப எத்தன் மணிக்கி வருவாரு
ஏழு மணிக்கு வர்றாரு ஏழ்ரைக்கு வராங்க
அப்ப டயர்டா இருக்குல்ல தூங்கணுன்னு நெனைப்பாங்க
ஆமா சண்டே ஒரு நாளு கிரிக்கெட் விளாட போயிரு றாரு ஏ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல எனக்கே இது ஏ இப்டி
அய்யோ நேத்து ஒரு ஒரு பொண்ணு கிட்ட பேசுனே என்னோட ஏஜ் தா கோயம்புத்தூரா அந்த பொண்ணு அந்த பொண்ணு இப்டிதா சொல்லின்னுருன்ச்சி எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கிரிக்கெட் அடிக்டா இருக்காரு ஏ கூட டைம் ஸ்பெண்ட் வே ஆ ஸ்பெண்ட் பண்ண மாட்டறாரு ரொம்ப கவலையா இருக்கு நா தனியா இருக்க மேரியே இருக்கு நா இ அதுனாலதா ஆ ஹா கொழந்தை இல்லியா ஒன் இயர் ஆவுதா கல்யாண ஆயி ஆ அதுனால எனக்கு சம்பளமே வேணா ஏ மனசுலகிறத ஒர்த்தவுங்க கிட்ட நா பேசினாலே நா ரிலீஃபா இருப் பே அப்டின்னா ரொம்ப கஷ்டமாயிட்து அவங்க சொல்லம் போதே எனக்
அப்டியா அந்த பொண்ணு நம்பரை செண்ட் பண்ணு எனக்கு அது கால் முடிச்சுத்தா
ஆஹஹஹ இப் நே ரெண்நாள்தா ஆவுதா ஜாயின் பண்ணி அம்ச்சி வுடுறே
ஆ அம்ச்சுவுடு அம்ச்சுவுடு நா அந்த நம்பர்க்கு கால் பண்ணி பேசுறே முஸ்லிமா ஆ ஓகே ஓகே ஆனா பேச மாட்றாங்களாமா
ஆ ரொம்பல்லா பேசமாட்றாங்களா ஆ எதோ மாறி கவலையா பேசுச்சு எங்கன்னா வா அவுங்க வீட்டுக்கு போற்றதுக்கு கூடோ எதுனா காசு அவுங்க வேலக்கி போலையா அதுனால வீட்டுக்கு போறதுக்கு எதுனா காசு கேட்டா வெறு ஐந்நூறுபாதாக் குடுப் பாறா
கஞ்சப் பையண்டி அம்மா கா பொண்ணு எடுக்கும் போது இப்பல்லா பா பொண்ணு எடுக்கும் போது மட்டு எடுத்துட்டு இதுமாரில்லா பண்ணா எங்க வீட்டுக்கு
ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ அந்த பொண்ணு அவங்க ஊருக்கு போயிடுமா ரெண் அவர் இப்டியே சமச்சுப்பறா ரெண்டு மாசோ ரெண்டு மாசோ இங்க வந்துருமா
இது மாரி இருந்தா அப்பறமே ரெண்டு மாசோ அங்க ரெண்டு மாசன்னா எப்டி அப்றோ கொழந்த இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க நிம்மதியா இருந்தா மட்டுந்தா கொழந்தையே
ஆ அடிக்கடிக்க வீட் ட்டுக்கு வந்தாலு கிரிக்கெட்தா பாப்பாரா சனி ஞாயிற் ஆனாலு கிரிக்கெட்டு ஆட போய்டுவாரா நாம் பேசவே மாட்டாங்க அது முன்னோ என்னென்னமோ அவ்ங்க முஸ்லீம்லே எதோ நோம்பு கும்புடுவாங்க என்னென்னமோ சொன்னாங்க எம் ஒ ஒன் கொஞ்ச கொஞ்சோ புரிவே இல்ல ஏ இது இப்ப ஃபாஸ்டிங்ல இருக்கே அப்டின்னாங்க சாப்டவே இல்லியா
ஆ அப்டியா எத்தன் நாள் தெர்லியே
ஆ பத்து நாளா
பத்து நாள் நோம்ப் பட்னியாவே இருப்பாங்களா
ஆ வெடிற டைம் நால் மணிக்கு இன்மோ சாப்டுவாங்களா அதோட சா தண்ணி கூட குடிக்கூடாதா அது மெ இதோ வர வெள்ளிக்கெழ்மயோட முடிது எப்போ முடியுமோன் இருக்கு அப்டின்னு வந்தாங்க
ம் ம் ம் அப்டிதா சொல்லுவாங்ளா பாவண்டி எப்புரி இப்புல்லா இருக்குறாங்க
காங்க ஓ சொல்லம்போதே நமக்கு கஷ்டமானது ஒரு மாதிரி ரொம்ப தனிமியா இருக்க மாரி ஃபீல் பண்றாங்க போல அவ்ங்க
முஸ்லிம் தானா அவுங்ளால வெளிய வர முடியாதுடி செரி அவ்ங் அப் பாம்மா பாக்கற்து காஸ் குடுக்குலால அவ்ங்க
ஜயோ ஜயோ ஆ அப்புற எதோ ஃபிரெண்டு மேரேஜ்காக காஸ் கேட்டாங்குளா அடுத்த மாச தரேன்றாங்களா இந்த மாஸ்ந்தான மேரேஜ் அட் த்த மாஸ் தந்து இன்ன பண்ண போறாங்க
அது கேட்ட கேக்க வேண்டிதுதான அவ
ஆ நானு அதா சொன்ன கேக்க வேண்டிதான இவுக்கு இப்ப காசில்ல அடுத்த மாசதர அடு த்த மாசு தந்து பிரெண்டு மேரேஜ் முடிஞ்டுமே
அதுதா அதன் கேக்க வேண்டிதானடி அடுத்த மாஸ்தந்து நா என்ன பண்றது கேக்க வேண்டிதான
இனி என்னானே ஒன்னு புர்ல அந்த பொண்ணு கேக்குமானே தெரில
அந்த பொண்ணு மைன் அளவு டிஸ்டபட்டாகுது இது மாரி இருந்தா அதுக்கு ட்ரஸ்ட்டுவாயி ஒரு மனு வெறுப்பு தட்ரு
ஆமா
எல்லாருமே எல்லா பொண்ணுங்குள்மே நம்ம வீடு கா நம்ம கூட டைம் ஸ்பெண் பண்ணூ நம்ம கூட இருக்குணுன்தா நெனைப்பாங்க இது ஆம்பளைங்க புரிஞ்சு க்வே மாட்றாங்கடி ஏன் வீட்லுமே அந்த பிரச்சின்தா ஓடுது அவர் கூட அவுருக்குமே தெரியு என்ன எ நீ நெனைக்குறதுலா கரெக்ட்டுதா நா வேலைக்கு போய்ட்டு வர்னால அடுத்து படிச்சாதா அடுத்த சேல்ரி நீ இது பண்ண முடியு நா ஓங்கூட டைம் ஸ்பென் பண்ண ஒக்காந்துர்ந்தா நா அடுத்த சேல்ரி வந்து படிப்பாரு அவுரு நைட்ல
இப்ப அது
அடுத்த இது ஸ்தானாப்பா ந்தாங்க அவர் வந்து நெட்ஒர்க் இன்ஜினினர் அதா கொஞ்சு படிச்சுட்டே இருந்தாதா வந்து அடுத்த இது மூவிங் ஆவ் முடிமே இப்ப ஹிந்தி கத்துன் இருக்காரு அவரு அதனால படிப்பாரு அவரு சொல்றத பாத்து நா ஒனக்காகதான இதுலா செய்ற நம்ம கொஞ்சு செட்டில் ஆனாதா எனக்கு இப்ப ஏஜு வேற ஆய்ட்ச்சி இப்ப நா ஒரு நாப்பது வயசுக்குள்ள அடுத்த ஜம்ப் அடிச்சாதா ஒரு நல்ல சேல்ரி குரோத் கெடைக்கு
அப்ப ஹிந்தி கத்துட் டுனா அங்க பேங்ளூர்ல வேல செய்ற்துகே ஹிந்தி வேணுமா
ஹிந்தி இங்க நெறைய மொழி பேஸ்றாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க ஒரு ஆளுக்கு அஞ்சு மொழி தெரிது இவுரு முழுவதுமே தெர்ல ஆக்சுலி ஹிந்தி வந்து கத் துக்குணு நெனைக்குறாரு இங்க இருக்க போறதுல நா கெழம்புன் தம்நாட்ல இருந்தாலு ஹிந்தி கத்துக்ணூன்றாரு அடுத்த இதுக்கு படிச்சினே இருக்கணு ஒனக்கு நா எப்டி சொல்லி புரிய வைப்ப அப்டின்வாரு செரி விடு நமக்காகதானே இவ செய்யற நா உங்களுக்காக தானே இதெல்லா செய்யிரே நம்ம பசங்கள அப்போ படிக்க வெக்க வேணாமா மா அப்படின்னுவாரு செரி விடுங்க இவர் நம்
அவங்களுக்கே ஃபீஸ் அதிகமா இருக்கு
ஆமாண்டி எ பையனுக்கே ஐம்பதாயிரோ கட்டுறேன்டி நானு ஒரு பையனுக்கு இப்ப இன்னொரு பையன ஸ்கூ ஸ்கூல் சேத்துனா தா தெரியு அது என்ன கதேனு எல் கே ஜி
ப்பா எல் கே ஜிக்கே ஐம்பதாயிரோ ரூபானா டுவெல்த் டுவெல்த் வரைக்கு கோடி செலவு கோடி கணக்குல வந்துரு போலயே பா கோ
பத்து லட்ச ரூவா வரூனு நெனைக்குர ஒரு ஆளுக்கு
அப்பாடி தல சுத்துது
அப்புறோ என்ன பண்றது பசங்க படிக்க வச்சுதான ஆவனு வேற வழி இல்லயே அவனுங்க ஆனா பியூச்சர்ல படிச்சிட்டாங்கனா போது இப்ப இருக்குற காலகட்டத்தில்ல நல்லா பசங்க படிச்சா மட்டுதா ஏ பசங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளுவன்சியா பேச பேசனு அதா எ ஆசையே அவ வந்து எனக்கு சொல்லி தரணு எல்லாமே எனக்கு அவனுக்கு மேல அவ இவ்ளோ டாப்பரா வரணு அதெல்லா எந்த ஆசையு இல்லடி அவ எல்லாத்தையுமே கத்துக்கணு அவ்வளவுதா எனக்கு தெரியாது தெரியலனு இருக்க கூடாது அவ எல்லத்தையு கத்துனாலே அவ பொழச்சுப்பா அவ்ளதா
ஆமா அதுதாங்க நம் நமக்கலா கம்ப்யூட்டர் பத்தி ஆ ஆ நமக்குலா சின்ன வயசுல கம் கம்ப்யூட்டர் நாலேஜே இல்ல இப்பத்தி பசங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாதா
ஆ இப்பெல்லா ஒண்ணாவது ரெண்டாவதுல இருந்தே கம்ப்யூட்டர் எல்லா ஏட் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் கால் வரண்டி
ஆ அதா கிளா